ஆ
ஆ கேக்குதுங்களா
ஆ கேக்குதுமா சாப்டச்சிங்கிளா
ஆ சாப்ட்டாச்சிங்க நீங்க
ஆ சாப்ட்டச்சிமா சாப்ட்டச்சிமா
ஓ சேர் சேரிங்க அப்றோ சம்மர் வெக்கேஷன் டூர்ல
சம்மர் வெக்கேஷன் டூரா
ம்
நம்மள தவர எல்லாரு டூர் போய்ருப்பாங்க நா தா வீட்டுல அமைதிய உக் காந்திட்டு இருக்கே வீடியோஸ்ல்லா பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் விடியோஸ்ஸு இதில ஆன்லைன் வீடியோஸ்ஸுல்ல பாத்திங்கின்னா எல்லாரு டூர் போறாங்க ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போடுறாங்க அங்க போய் சுத் தி பாக்க போறாங்களா இல்ல ரீல்ஸ் போட்றதுக்கு போறாங்களானே தெரியல அந்த அளவுக்கு எல்லாரு சுத்திப்பாத்து போய்ட்டாங்க
அப்ப டூரிசம் பத்தி பேச்வே கூடாதோ கண்டவுல்ல என்னடா எல்லாரு இப் டி பண்றாங்க ஸ்டேட்டஸ்ல வரைக்கு வச்சு வெறுப்பெத்துறாங்களே நம்பளால போக முடியல அப்டின்
வைத்தெறிச்சலாதா இருக்கு இருந்தாலு வர மட்டேங்குது
அவுங்களுக்கு குடுத்து வச்சிருக்கு
நாங்களு ஒரு காலத்துல சுத்துனவங்கதா என்ன இப்ப போனாதா
எங்க இப்பல்லா டூருனு எடுத்துக்கிட்டா எங்க முன்னெல்லா டூர்னா பக்கத்து ஊருக்கு போறதே டூரா தாருக்கு
இப்ப அதர் ஸ்டேட்லா இல்ல
அதர் கண்ட்ரி நாடு வுட்டு நாடு கண்ட வுட்டு கண்ட
அததா ட்ரிப்புனே பிளான் பண்ணி டூர்னே போறாங்க அது சம்மர் வெக்கேஷனுக்கு சின்ன சின்ன கொழந்தைங்கள பொறந்த கொழந்தையா இருந்தாலு கூட பரவாயில்லட்டு அழச்சுதா போறாங்க
அவங்கள பொறுத்த வரைக்கு நாலு செவருக்குள்ளே இருக்க வேணா எங்கேயாவ்து போனு வெக்கேஷன் வந்துருச்சா வெளியே போலா சுத்தல ஜாலியா இருக்கு இதுல என்னன்னா எல்லாரு
ஸ்கூல் லீவ் விட்டா ஏதோ ஊருக்கு போறோமா அதுவே டூர் தா
அதிகமா பாட்டி தாத்தா வீட்டுக்கு போறது மாமா அத்தா வீட்டுக்கு போறதே பெரிய விஷ்ய
ஆமா
இப்ப எடுத்து அவ்ளோதா பக்கெட் லிஸ்ட்ன் பாத்தா அ அ
மத்த கண்ட்ரி அப்டி போறதுதா டூரா இருக்கு
அங்க அந்த மல இருக்குதாம்மா இங்கே எந்த வியூ பாயிண்ட் இருக்குதாமா இங்க இருந்து அறுபது கிலோமீட்டர் காத்துக்குள்ள நடந்து போனோம்னா அப்டி இருக்குதாமா
ஆமா அதெல்லா நிஜமாவே போஸ்டு போடுறாங்க ம் அதெல்லா பாத்துமே சின்ன புள்ளைங்களு கேட்க அடபுடிக்கிறாங்க மத்த புடி எல்லாருமே நேபர்ரூட்ல இருந்து எல்லாருமே அதே போலவே பிளான் பண்ணி களம்ப ஆரம்பிச்சடுறாங்கல்ல
அது இன்னொரு விஷ்யோ என்ன தெரியீங்களா இந்த மாரி எல்லாரு ஆசப்பட் டு ஒரே நேரத்துல போபோது அந்த டூரிஸ்ட் ஸ்பாடல ஒட்டுக்கா போறாங்க
ஆமா ரொம்ப யாராலயுமே அத வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஒரு பிளேஸ் பாக்கணுமா பாக்க முடியறது இல்ல
புரியுது புரியுது
ரொம்ப ஸ்ட்ரகுலா இருக்குல்ல. ரொம்ப கூட்ட நெரிசலா இருக்கு ம் ம்.
என்ன இவ்ளு விஷ்ய என்னானா எல்லா உ தனித்தனியா போனா பரவால.
ஆமா அது ஒரு ஒரு ஊரு ட்ரெண்டாக்கி விட்டாங்கனா அதோட அவ்ளதா. அங்யே கூட்டோ குவியிறா மாரி பண்ணிட்றாங்க.
கரெக்ட்டு தா கரெக்ட்டு தா நீங்க சொல்றது.
ஆனா எவ்ளவோ விஷ்யங்கள் இருக்குது ஒருத் தஒருத்தர் கொஞ்சொ கொஞ்சொ பேரு ஒரு ஒரு இடோ ஒருத்த ஒருத்தர் இருக்குற ஊர்லயுமே எதாச்சுஸ் ஸ்பெஷல் ஸ்பாட்ஸ் இருக்கத்தா செய்யு.
கட்டாயமா கட்டாயமா அது நமக்
தெரியாது பட் எல்லாரு ஒரு ஏரியாவ ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்து அந்த ஏரியாதா அப்டினே ட்ரெண்டிங் ஆக்கி உட்டாங்கனா அவ்ளதா.
பால் வாங்க போயிருக்கா
ஒரேடியா எல்லா கூட்டமு அதே எடத்துக்கு போக ஆரமிச்சிருது.
புரிது இது இன்னொரு விஷியோ என்னனா தெரியாத எடங்கூட தெரிய வெக்கிற மாரி எல்லாரும் போறாங்க வராங்க அதா விஷ்யோ அந்த எடோ இருக்குன்னு யாரு க்மே தெரியாது இல்ல அந்த ஊருக்காரனுக் கூட தெரியாது. இவுங்க போயிட்டு எல்லா ஃபோட்டோவு போட்றதுக்கு அப்புறந்தா
தெரிய ஆரமிக்குது ஓ இப்பிடி ஒரு எடோ இருக்கா இவ்ளு நாளு இங்கதா இருந்துதாங்கற மாரி இரு
ம் ம் அமைதியா இருந்த ஊர போய் கெடுத்துட்டு வந்துருவாங்க.
ஆமா அது மட்டு இல்லாம அது ஒரு ட்ரெண்டாக்கி நார்மலா போயிருந்தா கூட எதுவு மினிமம் ஒரு ஹண்ரட் ருப்பி அந்த மாரிதா இருந்துரு
த ச
உள்ள என்ரன்ஸ்க்கு ஹண்ரடு ருபி பே பண்ணுங்கங்கற மாரி அத ட்ரெண்டிங் ஆக்கிவிட்டு அதுக்குன்னே சார்ஜஸ் போடுவாங்க பாருங்க
அது வேணா கரெக்ட்டுதா மொதல பத்துருவார்த ஐ மீன் அந்த எடம் மட்டுங் கெடையாது. இருக்கற எல்லா எடோ சுத்தி இருக்க எல்லாதைமே ரேட் அதிகமாவுது. வெளிய இருக்க கடைங்க ஒரு பார்க்கிங்கி ஒரு டேக்ஸு டோலு கிட்டத்தட்ட எல்லாமே அ திகமாவுது அந்த எடம் மட்டு அதிகமானந்தா கூட பரவால. ஈவன் ஒருப் ஒரு ஸ்நாக்ஸ் கடைல போ ஒரு ஸ்நாக்ஸ் சாப்ற மோர்தேன் நா போம்போது இருந்த ரேட்டு இப்ப இருக்கர் லேட்டு எல்லாமே அப் டு அப் அண் டவுனாருக்கு.
ம்ப சேஞ்சஸு ஆகிடுதில்ல.
அமைதியா அங்க ஒரு ஊர்ல இருக்கு அந்த ஊர் அமைதியா வாழ்ந்துட்ருப்பாங்க இவுங்க போய் ஒரு வியூ பாயிண்ட கண்டுபிடிச்சு அந்த ஊ அவுங்க கெட்டது இல்லாம அந்த ஊரயு கெடுத்து உட்டு பாவோ அந்த மாரி டூரிஸ்ட் செட்லாருக்குவு இருக்கே ஏனா எனக்கு தோணு இப்போ நாம்ப எதா ஒர் டூருக்கு ஜாலியா போறோ வரோ அப்டிங்கும்போது நமக்கு தோணு சேரி நம்ம சந்தோஷமா இருக்கனும் போறோ அதுக்டு அந்த ஊரோட நிம்மதிங்கிறது டோட்லா கெட்டு போவு ஃபார் ஏன் எக்ஸாம்பிள்
ம்.
இப்ப நம்ப திருவண்ணாமலைக் போறோன் வெச்ங்கோங்ளே திருவண்ணாமலைக்கு என்னைக்கா ஒருநாள் நாம போனா பரவால கரட்டாதாருக்கு
ஆமா உண்மதா.
ஆனா அந்த ஊர்களோட நிம்மதி சுத்தோ எல்லாமே கெட்டு போயிருக்கு அவ்ளோ பேரு ஒரு நாளைக்கு திருவண்ணாமலைக் போம்போது கிட்டத்தட்ட ஒரு அ பத்து லட்சம் பேரு ஒரு திருவண்ணாமல போறாங்க.
ஆ அந்த தீபத்தன்னிக்கிங்கிற நாச்சி கூட்டோ எல்லா போம்போது சுத்தமா கூட்ட நெரிசல்ல ஒருத்தரால கூட அந்த அளவுக்கு பாக்க முடியாதுன் தா சொல்லணு.
முடியாது நம்ம ஒ ஒ ஒன்னுலைங்க நா அந்த ஒரு இதுக்கு போயிருக்கே திருவண்ணாமலைக்கு பௌர்ணமிக்கு தீபன்னைக்கூட இல்ல நார்மலா ஒரு பௌர்ணமிக்கு நீங்க போனீங்ன்னா கூட அ ஒரு ரோடு ஒரு ரெண்டாவதுலிங்கத்துக்கு நாலாலிங் நடுவுல ரோடிருக்கு ஒரு ஒரு ஒன்றர கிலோமீட்ரு ரெண்டு கிலோமீட்ரு ரோடு அவ்ளோவு ஃபுல்லா மக்கள் தா இருப்பாங்க தலதா தெரியு ரோடே தெரியாது அந்தளவுக்கு பாத்தீங்கன்னா அவ்வளோ ரஷ் இருக்கு இதுக்கெல்லா காரணோ தமிழ்நாட்ல இருந்து மொதல வந்துட்ருந்தாங்க தமிநாட்ல இருக்கவங் மட்டுந்தா போனாங்க வந்தாங்க இப் போ அப்டி கெடையாது ஆந்திராவுல இருக்கவங்களு வராங்க அவ்வளோ பேரு வராங்க ஆந்திராவ்ல இரு க்கவங்க சோ ரெண்டு ஸ்டேட்டுக்காரங்க வரும்போது கூட்டோ வருது பாதி பேரு ஃபோனு சாமி கும்ப்ட வர்றங்க மீதி பேரு ஃபோட்டோ எடுத்து செல்பி எடுக்க வராங்க
போஸ்ட்டு போட வறாங்க இல்ல நெஜமாவே சாமி கும்பிட்ற துக்காகனு வரவங்களு இருக்கதா செய்யறாங்க எல்லாரியு சொல்ல முடியா து நல்லா ஆனா எனக்கு டூர்ல்லா போக புடிக்கு அ நீங்க சொல்ற மாரி இப்ப திருவண்ணாமலை சொல்றீங்ளா அந்த மா கோயில் இந்த மாரிலா போக பிடிக்கு ம்
இந்மாரி போய்ட்டு வரது உண்மியா நல்லதா இருக்கு எல்லாச் சுமா சுத்திபாக்க மட்டு போரது வரது இல்லாம நாலஞ்சு கோயிலு ஒட்டுக்கா போறோ அது மாரி திருச்சி சைட்ல்லா போனமின்னு பாத்தீங்கன்னா திருச்சி கும்பகோண
ஃபுல்லா கும்பகோணம் ஃபுல்லா கோயில் தா
வெறு கோயிலாருக்கு வேற எங்கியு நீ அந்த எடத்துல வேற எதுமே சுத்தி பாக்க முடியா நேர கோயிலு போன ஒவ்வோரு கோயிலு ஒவ்வொரு ராசி கோயிலு நட்சத்திர கோயிலு இருக்கிற எல்லாமே சுத்தி பாத்துட்டு பொறுமியா வரலா
ஆனா இந்த ட்ரிப்பு டூருங்கிறது பொறுத்த வெரிக்கு ஒரு ரிலாக்சேஷனுக்காக தான
அதுக்காகதா போறோ
ஆ இப்போ சம்மர் ஒகேஷன்ல கொழந்தைகளுக்கு லீவா இருக்கு ஃபேம்லியோட கொஞ்ச ரிலாக்ஸ் பண்ட்டு வரலாங்கிற மாரிதானே எல்லார்மே போவாங்க
கண்டிப்பா கண்டிப்பா ஆனா இப்ப என்ன தெரியுங்களா ஒரு நாள் ட்ரிப்பு ரெண்டு நாளு ட்ரிப்பு யூடியூப்ல எடுத்து போட்டு பாத்தீங்கினா ஒன் டே ட்ரிப் இந்த ஊர்லந்து இந்த ஊரு பக்கத்திலே இந்த எடமா யாருக்கு தெரியாது வாங்க
ஆனா நம்ம போக போறது ஒரு ஊரா இருக்கு அது நம்ம இந்த மா ரி மொபைல் மூலியமா பாத்து அந்த ஒரு ட்ரிப்பே நாலஞ்சு ட்ரிப்பா மாத்தற மாரிதாருக்கு
புரியது புரிதுங்க அதாவது ஆ அது கரெக்ட்டுதா நீங்க சொல்ல வரது கரெக்ட்டுதா எனக்கு தெரிஞ்சு ஒரு பெஸ்ட்டு டூரிஸ் ப்ளேஸ் சொல்லு இந்தியால அப்டின் என்ன கேட்டீங்கன்னா நா கோவாவ சொல்லுவ நானு
ஓ
ஏனா நா இதுவரி எங்க்கு ஒரு மூணு டைம் போயிருக்கங்க மூணு டைமு நீங்க ஒரு எந்த டைம் போனாலு எத்தன நாள்ட்ருந்தாலுமே நீங்க அத்தன நாள்ட்ருந்தீங்க அப்படிங்கிற எண்ணமே உங்களுக்கு மனசுல வராது நீங்க எல்லாத்தியு மறந்து அது பசங்களா இருந்தாலு செரி பொண்ணுங்களா இருந்தாலு செரி எல்லாத்தியு மறந்து என்ஜாய் பண்ற ஒரு எடோனா கோவா அத நீங்க எப்பயுமே வந்து என்னடோ ஃபேவரட் ஸ்பாட்ல எப்பயுமே இருக்கு ஏனா எல்லா கண்ட்ரிலர்ந்து ஆள் வருவாங்க எல்லா ஸ்டேட்லருந்து வருவாங்க சோ பாத்தே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ இதா சூப்பரா நல்லாருக்கு இந்த கோவாங்கிறது ஒரு ஸ்பெஷல் ப்ளேஸ் எப்பயுமே ஏ மைண்டுக்குள்ள ஏ மனசுக்குள்ள
ஓ
சோ லைக் என்ஜாயபளுக்கு என்ஜாய்பள் கட்டாயமா நா போய்ருக்கங்க அதா இவ்ளோதா அவ்ளோதான்லா இல்ல
ம் லிமிட்டடே இல்ல
ஆ கல்யாணத்துக்கு அப்புறோ போனத்தா அதிகோ கல்யாணத்துக்கு முன்னாடி போனது கம்மிதா
ம் ஆனா ஃபேமிலியோட போறது ரொம்ப ஹாப்பியா இருக்குல
கட்டாயமா இருக்குங்க நம்ம எதிர்பாக்கலனா அவுங்குளு எங்கயா போலாமா அப்டின் அவுங் க யோசிக்கும்போது கேட்கமோது செரி போலா அதேதா அதேதா
மேரேஜ் ஆனதுக்கப்புறமே எப்டி சொல்றது பொறந்த வீட்ல இருக்கறதுக்கு இன்னொரு வீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சோ மனசாலா ஏத்துக்க முடியாதுல அந்த டைம்ல கொஞ்சோ ப்ரீய இருக்கு ட்ரிப்புல்லா போனா
அந்த எடத்துக்கு கொண்டு வராம பாத்துக்கறதா ரொம்ப முக்கியமா இருந்தது எனக்கு அவுங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப புடிச்ச எடோ பாத்தீங்கனா ஊட்டி ஊட்டினா அது கெடா தெரிஞ்சு ஒரு நாலஞ்சு தடவ நாங்க போய்ருக்கோ சிம்புளா பைக் ட்ரிப்பாவே போய்ருகோ பைக் ட்ரிப் வந்த அந்த எந்த ஒரு ஆமாங்க எந்த ஒரு மல மல பிளேஸ்க்கு டூரிசம் நீங்க போனீங்னாலு பைக் ட்ரிப் போம்போது அதோட இதே வேற பஸ்ஸுல போனாலு செரி கார்ல போனாலு செரி
ஆமா வியூலா நல்லா பாத்துட்டே போலால நல்லாருக்கு அதோட அந் அந்த வெதற்கு கண்டிஷனு நல்லா கூலிங்கா க்ளைமட்ல நல்லாருக்
அப்கோர்ஸ் என்ன பாரு பஸ்ஸோ காரோ அது குளோஸ்ட்டா இருக்கு நம்ம என்ன இப்ப க க்ளைமேட் இருக்குன் தெரியாது
சுரோட அட்டாச் ஆகி இருக்க முடியாது இதுவே பைக்லன்னா நல்லாருக்கு
பைக்ல ஊட்டி போமோது எ கைலலா பனி கட்டி அப்டியே நின்னுக்குச்சு அந்த கை கைல நா முன்னாடி ஓட்டிட்டு போய்ட்டு இருக்க இல்லைங்ளா எ கை முன்னாடி இருக்க முடியலா பாத்தீங்கனா அது ஒவ்வொன்னுமாரி அந்த பனியோட சினிமாலலா காட்டுவாங்க பாத்துருக்கீங்ளா டியுவ் அதெல்லா ஒட்டி சூப்ரா இருந்தது
ம்
நாங்க அங்க அ மெளகா பஜ்ஜி இல்ல ஒரு ஜூசு சி ஜூசுங்கபாரு நூடுல்சு
ம்
டீ ரெண்டு எப்டி பாத்தாலு நீங்க வந்து குன்னூ குன்னூரு தாண்டிட்டிங்ன்னா கிலோமீட்டருக்கு ஒரு டீ கடயே ஒரு கா டயோ ஒரு பேக்ரியோ கட்டாயோ இருக்கு எந்தளவு சுத்தறோ அதே அளவு சாப்புடும்போது இன்னோ நம்மக்கு எந்தளவுக்கு எனர்ஜியா ஃபீல் பண்ணுவோங்கறது பாசிட்டிவிட்டிதா அது
ஆமா அதே போலயுமே டூர் போனாலுமே டரிப்பு போனாலுமே ஆ எப்டி சொல்றது எவ்ளோ டென்ஷன் இருந்தாலு ஃரீயா இருக்லால
ஒரு மைண்ட கண்டிப்பா ரிலாக்ஸா இருக்கலா சோ நீங்க லைக் பண்ற டூரிஸ்ட் பிளேஸு
டூரிஸ்ட்டு பிளேஸுங்கற அளவுக்கு சொல்ல முடியாது எனக்கு நார்மலா அந்த இந்த பீச்சுலா போனா புடிக்கு
சூப்பர் பீச்சு நீங்க ரொம்ப பேவரா இருக்கு லைக் சென்னை அப்ப இப்பதா உங்குளுக்கல்லா கோவா ஃபேவரட்டுதா கோவா ஃபுல்ல பீச் மட்டுதா பாதி கோவா கட்டாயமா சேரிங்க இருங்க நம்ம அடுத்த கால்ல நம்ப பேசுவோ
ஆ ஓகே
ஓகேங்க